ஹலோ சொல்லுங்க சிஸ்டர் ஆன் சொல்லுங்க சிஸ்டர் கேக்குதுங்களா கேக்குதுங்க ஆ கேக்குதுங்க சிஸ்டர்
எப்டிருக்கீங்க
ஆ நல்லாருக்கேன் சிஸ்டர் நீங்க
ஆ நல்லா இருக்கோம் சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு சிஸ்டர் நீ ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் ஹோம் ஒர்க் கிட் கிட்ஸ் பிளேயிங் டைம் இதெல்லாம் பத்தணும்
என்ன சொல்றீங்க கிளியரா கேட்க மாடி
இப்ப ஆ பசங்களோட விளையாட வைக்கிறது ஹோம் ஒர்க் பண்ண வைக்கிறது அடுத்து இந்த வேலை தா இருக்கு சிஸ்டர் ம்
என்ன படிக்கிறாங்க பசங்க
ஒரு பையன் சி்ஸ்டர் பஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
அப்டியா
ஆமா சிஸ்டர்
ஒரு பையன் ஒரு பொண்ணா
இல்ல பையன் மட்டுதான்
ஒரு பையன் மட்டும்தானா
பையன் மட்டுதான் ம
அப்டியா சேரி ஓகே ஆமா இன்னிக்கே டெய்லி ரொட்டீன் பத்தி பேசுவோமா
ஆ ஓகே சிஸ்டர் ஆ ஸ்டாட்‌ பண்ணிருவோமா என்னோட டெய்லி ரொட்டின் பா பார்த்திங்கன்னா கால்லே எந்திருச்சனுடனே பஸ்ட்டு அங்க போய் ரெப்ரஷ் ஆகிட்டு வந்தம்னா பஸ்டு டீ போட்டு குடிக்கோணும் டீ அப்போ தான் மைண்டு எனக்கு ரெப்ரெஷ் ஆய்டுச்சு
மண் டீ கெடைக்கும்ங்க
ஆமா எனக் இல்லனா பைத்திய புடிச்ச மாரியே ஒரு பீல் ஆகு
ஆமா
அதனால அது முடிச்சிட்டு அதுக்கப்பறோ என்ன அனது மார்னிங் டிபன் என்ன ஆப்டர்நூன் என்ன டிசைட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாரி வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டு அது அப்டி அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு சில்நெஸ் ஆறதுக்குள்ள டீயை குடிச்சு முடிச்சிட்டு அடுத்து காய எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கொரு ஃபர்ஸ்ட் இந்த லன்ஞ்சு க்கு தேவையானதலா பிரிப்பேர் பண்ணி வச்சிருவே ஏன்னா இப்ப சூடா வந்து சாப்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லன்சுக்கு தேவையானதலாம் பிரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்பறம் பிரேக் ஃபாஸ்டுக்கு தேவையானதெல்லாம் பத்தரைக்கா எல்லா எழுந்திருச்சு வரதுக்கு கரெக்டா இருக்கும் நோவே பஸ்லேந்து அத எடுத்து குடுத்துட்டு எல்லா சாப்டுக்கிட்டு கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்ளா அதுக்கப்றந்தா நம்ப சாப்புடணு
வே கூட்டிட் பே விட் ட்ருவவீங்ளா ஸ்கூல்ல
ஆ ஆமாங் சிஸ்டர்
பக்கத்ல தா ஸ்கூலோ
ஒரு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் அவ்ளோ தா சிஸ்டர்
அ அ வாக்கபுல் டிஸ்டன்ஸ் தா
வ ஆமா அது அதுக்கப்பற வந்துட்டு நம்ப சாப்புட்டு அதுக்கப்பற தா வீட்ட க்ளீன் பண்டு அப்டி துணி தொவக்கிறது வாஷிங்லே இதல்லா பண்ணிட்டு ஒரு ஒன் ப என்ன சொல்றது மதியானமு வந்துட்டு வெறு முட் நம்மளுக்கு கறி மட்டுதாசொல்லிட்ச் ஓக்கி கொழம்பு பொரியல் ரைஸ் மட்டு நம்பளுக்கு மதியான சூடா வச்சுக்கிட்டு அதுக்குள்ள எல்லா வேலையு முடிச் மதிய சூடா வச்சுட்டு அதுக்கப்ப சாப்புட்டு அந்த டூ டூ த்ரீ தேர்ட்டி வரையு நல்லா ரெஸ்ட் எடுக்லா
அ அ
அ அவ ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்பற கிட்ட கூட்டிட்டு வந்துட்டா ஈவினிங் ஸ்நேக்ஸ் பண்ணிட்டு அவங்ள கொஞ்ச நேர வெளையாட வெச்சிட்டு எழுதவே படிக்க வெச்சுட்டு
அ
அப்டியா டின்னர் சிஞ்சிட்டு அவங்க கூட கொஞ்ச நேர டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்டி தா சீஸ்ட் டெய்லியு ரொட்டீண் போயிட்ருக்கு இதுல வேறெது புதுசா
கொனா காலைல வந்து சிக்ஸ் இல்லன்னா ஃபைவ்க்கலா எந்துரிக்கணு ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் பண்ணி குடுக்கணு உங்களுக்கு அதனால வந்துட்டு நைட்டே பிப்பர பிப்பேர் பண்ணி வக் கெலானா அது வந்து நைட்டு ரொட்டீன் முடிக்கவே நம்மளுக்கு ஒரு டுவல் ஓ க்ளாக் ஆயிரு டயர்ட் ஆயிரு ஒவ்வொரு நாளு நெனப்பே நைட்டே வந்து காலைல் தேவயானது வந்து கட் பண்ணி சமக்கின் சமக்கிறது கூட ஈஸியா இருக்குது ஆனா என்ன சமக்கிறத் து
யோசிச்சு அத எடுத்து வக்கிறத்தா
யோஸ்சிக்கிறதுக்கே வந்துட்டு பெரிய இதுவா இருக்குது அதனால வந்துட் டு என்ன பண்ணுறது நைட்டு காலைல சிக்ஸு ஃபைக்குலா எந்துர்ச்சு ஆ கஷர ஃ‌ப்ரெஸ்‌ ஆயிட்டு நீங்க சொல்ற மாரி ஆஷ்யூஷல் டீ டீ குடிச்சாதா அந்த மைண்டே ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகு ஆ ஆமா அதனால வந்துட்டு காலைல என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்றதுன்னு ஒரு அஞ்சு நிம்ஷோ யோசிக்கிறது அப்பற வந்து ஏதாவ்து ஒரு ம ஏதாவ்து ஒன்னு இருக்கு தோசம தோச மாவு இருந்தா தோச ஊத்திரல தோச ஊத்திட்டு சட் னி பண்ணிட்லா அப்டின் சொல்லிட்டு தோச ஊத்திட்டு சட்னி பண்ணிடுவே பண்ணிட்டு அது முடிக்கிறதுக்கே வந்துட்டு ஸ்லோவா பண்ணுவே காலைல எதுக்கு ஹரி ஃபரியா பண்ணிட்டு அதுவே பண்றதுக் சவன் ஓ க்ளாக் ஆயிரு சவன் ஓ க்ளாக் ஆனது அப்பறோ ஹஸ்பண்ட போய் எழுப்பணு எழுப்பிட்டு ஏதாவ்து ஒன்னு இருக்காது வீட்ல ஏதாவ்து ஒன்னு இல்லனா பொய்டு கடைக் பெய்ட்டு வாங்க அப்டின் சொல்றது அவுங்களு எந்துர்ச்சு டீ கேபாங்க டீ குடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க வாயினந்து குடுத்தோனே சமைக்கிறது ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் கேட்டா வெரைட்டி ரைஸ் பண்ணிறது செல சமய என்ன பண்ணுவாரு சப்பாத்தி எக்கரி கேப்பாரு அப்ப வந்து செரி ரொம்ப ஈஸியா போச்
ஓ புட்மெனு அவர்கிட்டே கேட்டுட்டு செஞ்சிருவீங்க
ஆமா நைட்டே கேட்பேன் என்ன நாளைக் கி சமைக்க இது சமைக்கிற ஓகேவா அப்டின்னு கேட்ருவே அவ்ங்க வந்து ஓகே அப்டின் சொல்ட்டாங்கனா சேரி அத பண்ணிரது செரிப்போ உங்களுக்கு என்ன வேணு எனக்கு வந்து யோஸ்சூ யோஸ்சூ மண்ட வெடிச்சிடு அதனால நீங்களே இது என்ன வேணுன் சொல்லுங்க நா அத பண்ணி தரே அப்டின் கேட்டுருவே சொல்லிருவாங்க அதுக்கப்புற வந்துட்டு பண்ணிருவே பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பேக் பண்ணி அவ்ங்களுக்கு பிரேக் பாஸ்ட் செஞ்சு குடுத்து அனுப்புறதுக்கு ஒரு எயிட் தேர்ட்டி ஆயிரு அங்க போ கெளம்புறதுக்கு அப்புறோ கெளம்பனோனா பாப்பா வந்து அதுக்கு எடையிலே எந்திரச்சிருவாங்க எயிட் ஓ கிளாக்கு பாப்பா எந்திர்ச்சொன்னே அவ்ங்களுக்கு வந்துட்டு அத அவங்களுக்கு எந்திர்ச் சு அந்த மேடம் வந்து ஒரு ஹாப்நவர் வந்து மடியிலயே வெச்சிருக்கணு ஏனா தூங்கி எந்திரிச்சிருக்காங்கல
ஓ அவ்ங் அவங்க ரெஃப்ரெஷ் ஆகறது வந்துட்டு நம்மகிட்ட கொஞ்ச நேரம் வெளையாண்டாதா
ஆமா ஒரு ஒரு அர மணி நேரம் மடியிலயே இருப்பாங்க என்னமா வேணு பரஷ் பண்ணலாமா அ பேஸ் வாஷ் பண்ணிக்கலாமா அப்டின்னு கேக்கணு கேட்டோனா சேரிம்மா அப்டிம்பாங்க சேரின்னு சொல்ல மாட்டாங்க ம் அப்டிம்பாங்க செரி போயிட்டு அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு பேஸ் வாஷ் பண்ணிவந்துட்டு அவங்களுக்கு குட்டி குட்டியா தோச நெகி போட்டு குட்டி குட்டியா ஊத்தி குடுக்கோணு பெருசாலல்லா ஊத்தி குடுத்தால அவங்க சாப்பிட மாட்டாங்க குட்டி குட்டி யா ஊத்தி அவங்க வந்து ஒரு நாலு பீஸ் சாப்புடுவாங்க நாலு பீஸ் வேஸ்ட் பண்ணிருவாங்க திருப்பி வந்து நம்ம என்ன பண்ண நம்மளுக்கு தா நம்ம நம்ம பசங்க நாலு பீஸ் சாப்ட்டாலு நம்மளுக்கு மனசு கேக்காது செரின்னு சொல்ட்டு நம்ம ஒரு ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா ஊத்தி குட்டி குட்டியா ஊத்தி அத வந்து ஊட்டி விட் ஆமா ஊட்டி விடணு ஊட்டி விட்டுட்டு அப்பறமா வந்துட்டு ஒரு நைன் தேர்ட்டி ஆயிரு நைன் தேர்ட்டி ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோ கொஞ்ச நேரோ டிவி போட்டு வுட்டுட்டு எல்லா வெஷல்சு காலையில பிரேக்பாஸ்ட் சாப்ட்டது ஹ் மத்தியான லன்சு செஞ்ச வெஷல்ஸ்லா சிங்க்ல அப்டியே இருக்கு அத போய் வாஷ் பண்ணணு வாஷ் பண்ணிட்டு அதுக்கு எடையில வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதையாவது எடுத்து கேட்டு சேட்ட பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கூட கொஞ்ச நேரோ போய் உக்காந்து அவங்க கூட கொஞ்ச நேரோ வெளையாடணும் நம்ம வெளையாண்டுட்டு அப்டியே வந்து லெவன் ஆயிரோ லெவன் ஆனோன்னே காலைல சிக்ஸக்கு எந்திரச்சோமா செரி லெவன் லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா லாண்ட்ரியில இருக்கிற துணிய புல்லா லாண்டரியில போட்டுட்டு வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு காய வெக்கணு காய வைக்கிறதுக் க்குள்ள எல்லா கிளிப்பையும் எடுத்து பாட் பாட்டா கழட்டி போட்ருவாங்க
ஓ அது அவங்களோட வேலையெல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணிவிடுவாங்க
ஆம்மா அவங்களோட வேல அவங்க கரெக்ட்டா பண்ணிருவாங்க துணியலாம் போயிட்டு காய வெச்சுட்டு வறதுக்கு டுவெல்வ ஓ கிளாக் ஆயிரும் அப்புறோம் அவுங்களுக்கு மிக்ஸ் ஸ்நாக்ஸ் மாரி ஏதாவது எஃகு பாயில் பண்ணி குடுப்பன் நல்லா காலையிலயே வந்துட்டு இந்த இந்த கொண்டக்கல்ல இருக்குதுன்னு சொ வெள்ள கொண்டக்கல்லன்னு சொல்லுவாங்க அது வந்து கொழம்பு வச்சுட்டேன்னா காலையில பாப்பாக்குன்னு கொஞ்ஜோ எடுத்து வச்சிருவேன் அது குடுப்பேன் எஃக்கு இல்லன்னா கொண்டைக்கல்ல இதுலல்லாம் அவுங்ளுக்கு பிடிச்சதே வந்து பொம்மகிரானேட் மாதுள பழம் சாப்பிடுவாங்க மாதுளப்பழம் உரிச்சு குடித்துட்டு அவங்க கூடயே உட்காஞ்சிருக்கோணும் நம்ம அவுங்க அது சாப்பிடுவாங்க பிக்ஸ் ஸ்நக்ஸ் அப்பறமா வந்துட்டு அவுங்களுக்கு கு குளிக்க வைக்கணும் அவுங்கள மீக்ஸ் ஸ்நாக்ஸ் குடுத்துட்டு குளிக்க வச்சிருவேன் குளிக்க வெக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி டுவெல் தேர்ட்டி உனக்கு பிளாக்காயிரும் ஆனாதுக்கப்புறோம் மதியானம் லன்ச் குடுக்கணும் ஒன் தேட்டிக்கு ஒன் தேட்டிக்கு என்ன பண்ணுவேன் அவுங்களு மேஷ் பண்ணி சாப்பாடு ஊட்டணும் இல்லன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி கிரே எடுத்துட்டு போயிட்டாருன்னா எங்களுக்கு வந்துட்டு வேல இருக்கும்ல நாங்க என்ன பண்ணோம் இள்ளை தனியா சமைக்கும்னு சொல்லிட்டு அப்ப அது ஒரு சமையலுக்கு எப்டியோ ஒரு ரெண்டு மணி ஆயிரும் எங்களுக்கு சாப்புறதுக்கு மதியோம் அப்புறோம் வந்து பாப்பாக்கு சாப் நாடு ஊட்டிட்டு அவுங்கள தூங்க வெக்கணும் அது தான் பெரிய கஷ்டோம் அ ஆமா தூங்க வெச்சுட்டு வீடு கிளீன் பண்ணணும் வீடு ஃபுல்லா அவுங்க டதாய்ஸ்ஸு அது இதுன்னு எடுத்து போட்டு வெச்சுருப்பாங்க எல்லாத்தயும் எடுத்து வெச்சு அ வீட வந்து கூட்டி விட்டுட்டு பாப்பாவ தொட்டியில போட்டுட்டு ஒரு மாப் போட்டு விட்ருவன் சாப்புறன்னு சொல்லி எல்லா மெஸி பண்ணி வெச்சிருப்பாங்க அப்டி மாப் பொட் விட்டு அப்புறோம் சாய்தரோம் கொஞ்ஜோ நேரம் பாப்பா வந்து வறண்டால விளையாட விடுவேன் பக்கத்து வீட்டு பிள்ளையோட அப்டி இல்லன்னா அவுங்க என்ன பண்ணுவாங்க பார்க்க்கு கூட்டிட்டு போலாம் அப்டிம்பாங்க அவுங்களுக்குமே பக்கத்து வீட்டு லயுமே டூ இயர் பேபி இருக்கு
ஓ அவங்க ரெண்டு பேரும் செட்டு பார்ம் ஆய்ட்டாங்க
போயிருவோம் பார்க்கக்கு போயிட்டு ஒரு ஃபைவ் தேர்டிக்கு போயி்ட்டு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் அப்டித்தான் வந்துருவோம் வீட்டுக்கு ஏன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பக்கத்துல தான் போயிட்டு வந்துருவோம் அதுக்கப்புறோம் செவன் ஓ கிளாக் செவன் தேர்டி அந்த மாரிதான் தருவாங்க அப்புறோம் டின்னர் சமைக்கணும் அ பாப்பாக்கு டின்னர் ஊட்டி ட்டு அப்டியே கொஞ்ச நேரம் பேசிட்டு ஏதாது கிளாசரிஸ் இருக்காது வாங்க போவோ வாங்க கடைக்கு போலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இங்யா சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அப்டியே அந்த ஒனா டே ரொட்டீன் இப்டி தான் போவும்
ஓகே ஓகே ஓகே இதெல்லாம் நாங்க இந்த ஸ்டேஜ்யெல்லா கடந்து வந்தாச்சு ஓகே ஓகே சரி இதே மாரி ஒரு இதல்லாம் முடிஞ்சருச்சு இப்ப வந்து ஸ்கூல் அனுப்புறது அதுலாம் வந்தா ஹோம் ஒர்க் பண்ண வைக்கிறது இதுல ஹரிபறி
ஆமா எங்களுக்கு இனிமேதான் அந்த ரொட்டீன் வரும் இப்ப வந்துட்டு இப்பதா கொஞ்சோ ரெண்டு வயசாயிருக்கு பக்கத்துல வந்து பிளே ஸ்கூல்ல வந்துட்டு போலானு ஒரு ஐடியா இருக்கு ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாங்கனா வேண்டா டேரக்டா நம்ம ஸ்கூலே சேத்துக்கலா வீட்லயே இருக்கட்டு பாப்பா
ஓ சேரி சேரிங் சிஸ்டர் உம்
பிளே ஸ்கூல் அனுப்னீங்களா
ஒரு த்ரீ அண்ட்ப் தா அனுப்னே சிஸ்டர் ஒரு சிக் சிகஸ் மந்த் முட்டு போனா போயிட்டு அதுக்கப்றோ டைரக்ட் அப்டியே ஸ்டார்ட் பண்யாச்சு
அப்டியா
ம் ம் இந்த ரெண்டர வயசுலேருந்து ஸ்கூல் அனுப்பல ஆக்சுவலா அனுப்லானு தா நெனச்சே ஆனா அனுப்பல
ஆ உங்க அப்பா வேண்டா டேரக்டா ஸ்கூல் பண்ணிக்கலா பக்கத்துல வந்து அ அந்த பிள்ளைக்குமே வந்துட்டு சேர்க்கணுனு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்றோ வே அவுங்க அவங்க அவங்க ஹஸ்பண்டு ஒத்துக்கல போல நாங்க ரெண்டு பேரு நல்லா கூட்டி செஞ்சுட்டு பேசுறது
ஓகே ஓகே ஹ ஆ எங்க விசயத்து இல்ல உங்க வீட்லயு ஒத்துகல சேரி சரிங்க சிஸ்டர் பாய்
அப்றோ அவங்க வந்துட்டு வேண்டானு சொல்லிருப்பாங்க போல அதுக்கப்றோ நானு ஏ ஹஸ்பன்ட கேட்டு வேணானு சொல்லிட்டாங்க அதுக்கப்றோ வந்துட்டு சேரின்ட்டு இது பண்ணியாச்சு
ஓகே ஓகே ஆ ஓகேங்க சிஸ்டர் ஆ பாய் சிஸ்டர்
ம் பாய்